அ
அப்றந் தோழி சாப்டிங்ளா
ஆ சாப்பாட்ல்லா ஆயிடுச்சு தோழி இப்பதா சாப்ட்டு எந்துச்சு வர்றே
சரிங்க தோழி என்ன தோழி சமையல் இன்னைக்கு காலைல என்ன மதியோ என்ன பண்ணீங்க
அ காலைல இட்லி குர்மா வச்சோ
ம் சரிங்க தோழி
அ ஆமா தோழி இனிமேதா சாப்ட இப்பதா சாப்டுட்டு வரே
சரிங்க தோழி செரிங்க தோழி சரிங்க தோழி மதியத்துக்கு தோழி புள்ளைங்களுக்குலா பள்ளியிதுக்கலாம் தோழி
வீட்லதா செஞ்சு குடுத்து வுட்ருக்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி ஆமா தோழி நீங்க அன்னைக் கூட சொல்லிட்டுருந்தீங்கள சாப்ட மாட்றாங்க அப்டின் சொல்லிட்டு
ஆமா இது சாப்பாடு அ கேக்து கேக்குது அ ச இட்லிதா சாப்ட்டுருக்கறாரு டிபன் ஐட்டம் சாப்ட்டு வந்தராருங்க
ம் ம் ம்
அதனாத இந்த பலாப்பழோ இந்த வெத இருக்குல்லையா அது போட்டு குருமா பண்ண
ஓ சேரி செரி அந்த பெலாப்பழ கொட்ட அந்த இதையே போட்
எப்போது செய்ற வெங்காய தக்காளி கொழம்பு போட்டு குருமா செய்றதுதா முட்டைய கொஞ்ச நல்லா அவிச்சிட்டு தோல் நீக்கிட்டு அதையு சேர்த்துக்கிட்டன்னா அது பலாப்பழ வெத வெண்பாக்கு ரொம்ப பிடிக்கு
ஓ சரி சரி சரி சரி
அத வச்சு கால்ல வீட்ல ஒரு இட்லி சாப்ட்டாங்க ரெண்டு இட்லி வச்சு குடுத்து வுட்டுட்ட வேற என்ன சமைக்க என்ன சமைக்கதுன்னு பெரு இதா இருக்கு நமக்கு
ஆமா அது தொந்தரவாதா இருக்கு நைட்டே வந்து ஒரு கொழப்பத்த உண்டாக்கிட்டு இருகுது ஐயோ நாளைக்
ஆமா நீங்க ஏ சாப்பாட்ல கூட போட்டு சாப்பட்னு ஒரு குருமா ஒன்னு சொன்னீங்கள தோழி
ஆமா
அ அது வந்து ம்
அ எது கேக்கிறீங்க சாதத்துல போட்டு சாப்புட்றதா அததான கேக்கிறீங்க
ஆமாமா அந்த எதோ அன்னைக்கு சொன்னீங்கல்ல சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு
அ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அ
ட்ரை பண்ணலானு இருக்க
ஓ சரிங்க தோழி ஒன்னு இல்ல தோழி இது இப்டி சாப்டுவீங்களா தோழி முட்ட இந்த ஒடச்சி ஊத்தி குருமா அதெல்லா ப்பீங்ளா
முட்ட கொழம்புல்லா வெப்ப தோழி முட்ட கொழம்பு வெப்பே
அ முட்ட கொழம்பு வந்து டேரெக்டா கொழம்புல ஒடச்சு ஊத்தி அந்த மாரி பண்ணுவீங்ளா
பே ஆமா முட்ட கொழம்பு வந்து இப்ப முட்ட நே டேரெக்டா ஒடச்சு ஊ
அ அ அ இது ஒன்னு இல்ல தோழி இது எப்டின்னா நீங்க தனியா புளி கொஞ்சமா எடுத்து கரச்சி வச்சுக்கோங்க அந்த புளித்தண்ணியிலேயே தேங்காவு அரைச்சு ஊத்திக்கோங்க நல்லா மஸ் திய அதுக்கப்பறோ மொளகாதூளு உப்பு எல்லாமே போட்டு கலந்து வச்சுங்க இந்த தேங்கா கூட சோம்பு அரைச்சு வச்சுக்கோங்க தோழி சேத்து ஒருத்தரியா கலந்து வச்சிருங்க அத வந்து இந்த அரிசி தண்ணி இருக்குல தோழி அந்த தண்ணியில கலந்து வச்சீங்னா இன்னு டேஸ்ட் குடுக்கு நார்மலவே கொழம்பு வந்து அந்த கைந்த தண்ணில வச்சா நல்லா இருக்குன் சொல்லுவாங்கல்ல
நா செரிங்க சார்
அ அந்த மேரி எடுத்து கலந்து அத தனியா கரச்சி வச்சிருங்க அதுக்கப்ற வெறும் சின்ன வெங்காயணாலு நீங்க போட்டுக்கோங்க இல்ல பெரிய வெங்காயோ எது வேணாலு போட்டுக்கோங்க அந்த பட் ட்ட எல எல ஒன்னு பட்ட ரெண்டு சின்ன சின்னதா கிராம்பு ரெண்டு பூ ரென கம்மியா போடுங்க தோழி முழுசாலாங் கூட போட வேணா அந்த பூலேயே பூவ வந்து ரெண் ஒடச்சி ஒரு ரெண்டு எத் தழ் மட்டும் போட்டா கூட போது போட்டுட்டு வெங்காயந் தக் காளி நல்லா வதக்கிகோங்க அந்த குருமாக்கேத்த மாரி நீங்க வெங்காயங் தக்காளி அரிஞ்சுகோங்க அரிஞ்சிட்டு மஞ்சத்தூள் நல்லா நல நல்லா வதக்கிகிட்டு இல்ல தக்காளிய அடிச்சு கூட நீங்க ஊத்திக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல அந்த மேரி பண்ணிட்டு அதுக்கப்றமா வந்து என்ன காய் பண்ணு பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு எது வேணாலு போட்லா அது கூட பட்டாணி கூட போட்லாந் தோழி இல்லனா வெ டாணி காலிஃபிளவர் இருக்குல அது ரெண்டு மட்டுங் கூட போட்டு வக்கலா இப்டியு வக்கலாம் அப்டியு வக் கிலா நம்ப இஷ்டோந்தா காய்கறி போட்றதுலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட் டு அதுக்கப்ற இந்த கரச்சி வச்சிருக்கோம்ல புளித் தண்ணித் தேங்கா அத எடுத்து அதுல ஊத்தி கொதிக்க விட்டு பச்ச வாட போனோனே கொத் த்தமல்லி எல போட்டு எறக்கி வுட்ருங்க நல்லாருக்கு காய் வந்து பீன்ஸ்சு கேரட்டு பீட்ரூட்டு் உருளக்கெழங்கு ஏல இது மட்டு இது மட் தும் போட்டு வக்கலா அப்டி இல்ல அப்டினா வெ றும் பட்டாணி காலிஃபிளவர் உருளக்கெழங்கு அந்த மாரியும் போட்டு வக்கலாங்கற நல்லாருக்கு
குருமா டைப்புதா ஆ கேக்குது கேக்குது குருமா டைப்ல வந்து
ம் ஆம்மா
செரி ஓகே துரியீங்க அதா பண்ணலாருக்க இது வரைக்கு என்ன சமைக்கிறது அப்டின்றது தெரியில
ம் ம் ம்
ஆ ம் இன்மேதா சமைக்க ஆரம்பிக்கிணு
ஏன்ந்திழி செவ்வா கெழம் மைல இந்த நான்வெஜ்ஜி அப்பில்லா சாப்டாம இருப்பீங்ளா அப்பில்லா கெடையாதுல்ல
ஆமாமாம்மா செவ்வாகெழம வெள்ளிக்கெழம நான்வெஜ்ஜூ செய்றதில்ல
கடையாதா ஓ சரி சரி ஆ ஆ ஆ ஆ
அ பாப்போ இன்னைக்கு என்ன சமைக்கிறது வந்து பாப்போ
சரிங்க தோழி சரிங்க தோழி நா நென்ச்சே நீங்க சாப் ப்டுவீங்கன் நென்ச்சே நா அ அசைவலா செவ்வா வெள்ளிலா
செவ்வா வெள்ளில சாப்ட மாட்டாங்க அது வெளில கடைக்கு போனா சாப்பறது அது சாப்புடுவோ
ம் ம் ம்... வா நம்பண்ண எல்லா நாளு சாப்புடுவோந் தோழி
ஆ அம்மா பூங்கா வேற மாரி
ஆ மின்னல்லா எடுத்ததுண்டு தோழி வியாழக்கெழம சாப்பட மாட்டே சனிக்கெழம சாப்ட மாட் ட இந்த விரதொலா எடுத்ததுண்டு இப்ப கொஞ்ச நாட்களா விட்டுட்டே தோழி ஆமாம் போன் சொல்லிட்டு அ சனிக்கெழமைல பாத் திங்கனா கேக்குதுங்ளா தோழி
கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க.
பொரட்டாசி மாதலாம் பாத்திங்னா வீட்ல தொடவே மாட்டாங்க அந்த ஒரு மாதத் த்துருக்கு ஆனா வந்து எங்க பெரியமா வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா ம் வெ திங்கள் டு வெள்ளி வந்து சாப்டுவாங்க அசைவம் சாப்டுவாங்க வந்தா வாங்கி வச்சு சாப்டுவாங்க சனிக்கெழமைல மட் டு பண்ணாம அந்த புரட்டாசிக்கு ம வாராவாரம் சாமிக்கு படைப்போம்ல அந்த மாரி அந்த சனிக்கெழமைல மட் டு சம சமைச்சு இது பண்ணி விட்ருவாங்க ஞாயித்துகெழமைல திரும்பி கூட வாங்குவாங்க அதனால பாத்திங்கனா தோழி எங்க வீட்டுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல கூட எங்க அம்மா திட்டுவாங்க இந்த மாரி பண்ணி வருது இந்த மேரி சாப்புட்றீங்ளே அத சாப்டாமதா இருந்த என் நா ஆமா போ ஆ சாப்ட்டா அத சாப்டாதப்பல்லா மட்டு என்னத்த வாழ்ந்து கிழிச்சோ இப்ப என்ன சாப்ட்டா என்ன ஆவ போதுன்னு சொல்லிட்டு நா பையனுக்கு மொத கொண்டு ஊட்டி உட் ட்றது இப்ப இந்த வருஷந்தா எங்க அக்கா வந்து திட்டதுங்க ரெண்டு அக் கா எனக்கு ரெண்டு அக்கா தோழி அந்த ரெண்டு அக்காவு என்ன சொல்றாங்க திட்டுறாங்க ஆ இத அப்ப புள்ளைக்காவது புரட்டாசி மாதத்துலா சாப் டாமயிர உனக்கு என்ன அவ்ளே இது ஆமா இருந்ததெல்லா போதும் வாழ்ந்து கிழிச்சுட்டோ அப்படினு சொல்லிட்டு நா பாட்டுக்கு சாப்ட்டு விட்டுறது தோழி ஆமா
ஆமா, ரொம்ப நேரத்துல வெறுத்துட்றது இதானா இல்ல நமக்கு
ம்
நம்ம
ஆ
அதனால நமக்கே இந்த ஒரு வெறுப்பு வந்துருதுதான ஆ சாமி இருந்து என்னத்த அப்டினு சொல்லிட்டு
ம் கண்டிப்பா நாங்க சாப் ட்டுவுட்டறது தோழி, ஆமா போ என்னத்த வாழ்ந்து கிழிச்சோன்னு ஆனா இப்ப இப்ப வந்து இந்த பாபா கோயிலுக்குல்லா போறே தோழி நா இந்த வியாழக்கிழமைல ஆ ம் பாத் தீங்கனா அப்பப்ப தோணுதுதா சாப்டாம இருந்துற்லா அப்டின்னு அந்த சமயனு பாத் துதா நம்ம வூட்ல வந்து தொட்டுக்க இல்ல முட்டை ஆம்லேட் போட்ருவோ அப்டின்னா அப்ப சாப்ட சாப் புட்ற மாரிதான இருக்கு அப்பறம் என்ன பண்றது அ அதனால கண்டுக்றது இல்ல தோழி நானு ம் ம்
வெள்ளி செவ்வா மட்டு சாப்ட்றதுஇல்ல அ, மத் தபடி இந்த இதுல்லா வந்துச்சுன்னா சாப்பிட்றது கடையாது மத்த விசேஷங்கள் வந்துதுன்னா சாப் புட்றது கடையாது
ம் ம்
ஆ ம் அ அதாவது வீட்ல சமைக்கிறது கடையாது ஆமா ஆமா வீட்ல சமைக்கிறதே கிடையாது, ஆ இந்த கார்த்திகை எல்லா வெளில போனாலு சாப்ட முடியாது சம்டைம்ஸ் ஆ மத்த நாள்லா இப்ப செவ்வாக்கெழமலா இப்ப சப்போஸ் வெளில போறோ சுத்தத்த பாத்துட்டு அப்டினா அப்பெல்லா சாப்ட்றது அது நம்ம வீட்லதா சமைக்க கூடாது வெளில போய் சாப்ட்டுக்கலா அது ஒண்ணு பிரச்சன இல்ல அதாவது வே சாப்பிடாம இருக்கணு அப்டின்ற வெரதம் இல்ல ஆ வீட்ல சமைக்க மாட்ட அவ்ளோதா
ஆ புரியுது புரியுது இல்ல தோழி நீங்க பண்றதும் நல்லதுதா செவ்வா வெள்ளி வந்து சமைக்காம இருக்கிறது நல்லதுதா சொல்லுவாங்க ம் புரியுது
இப்போ கால்ல சாப்ட்டீங்களா நீங்க
இல்ல தோழி சாப்புட்ல்ல தோழி
மணி ஆயிட்டு
அ அதனாலதா நா வந்து இந்த கா ஒ இந்த தேனீர் அருந்தி விட்டு வரேன்னு சொல்லிட்டு இர்ந்தே உங்கள்ட் ட ஏன்னா நா அலைஞ்சிட்டுதா தோழி இருக்கே அங்க இந்த அக்கா வீட்ல இர்ந்து இருந்துட் டு வந்துட்டு இர்ந்தே தோழி இப்ப ரெண்டு நாளா அப்படிதா தோழி போயிட்டு வந்துட்ருக்க ஆ நைட்டோ அங்கயே தங் இன்னு முடியுல தோழி இப்ப அங்கதா போயி்ட்டு வந்தே இப்பதா பெயிண்டர்லா வந்துருக்காங்க நம்மதா வேல செய்வாங்க கொத்தனார்லா பாத்தீங்னா பத்து மணின்னு பத்து மணிதா வேலன்னு சொல்றாங்க அவுங்க வர பத்தேகால் பத்தர ஆயிடுது ஆனா சா ய்ந்தரோ ஆனா பாத்தீங்கனா சம்பளோ கரெக்டா அஞ்சரைக்குலா வாங்கிட்டு எடுத்து வெச்சுட்டு கெளம்ப பாக் இருக்கறாங்க இன்னோ முடியுல தோழி நறைய இருக்கு இவுரு ரொம்போ அழுதாருன்னு சொல்லி அதா ரெண்டு நாளா அங்க நைட்ல தங்கிட்டு கால்ல எந்திரிச்சி இவர உட் ட்டுட்டு திரும்பி இங்க வந்துட்டு திரும்பி இப்படிதா ஏ பொழப்பு ஓடுது ரெண்டு மூணு நாளாவே
ஓ ஆமா இந்த கொத்தனருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வர்றது மட்டோ லேட்டா வருவாங்க
ஆமா
ஆனா கெளம்புறது மட்டு சீக்கிரோ கெளம்பிருவாங்க அவுங்க அவுங்க மட் சுத்தி சீலிங் கட்டிடுவாங்க ஆனா வரும் போது மட்டு லேட்டாதா வருவாங்க அத நம்ம கேட்டாலு ஒடனே நா இங்க வேலைக் இல்ல வேற எங்கயாது வேலைக்கு போற அப்டின்னுடுவாங்க
ஒன்னு நா என்ன நெனைக்குற தோழி நறைய ஓபி அடிக்கிறாங்க தோழி கொத்தனாருங்க நம்ப பாக்கும் போது வேல செய்றாங்க இப்ப மதியோ சாப்ட்டுட்டு ம் இப்ப சாப்ட்டுட்டு நாங்க போறோனு வெச்சுகோங்ள தோழி மதியத்துல நானு எங்க அப்பாவு போவோ டெய்லியுமே போயிட் தாங்க எந்துப் இப்ப அ ஏ புள்ளய வந்து ஸ்கூல் பள்ளிக்கு அழைக்க போவே அப்போ பாத்தீங்கன்னா நாங்க போனதுக்கு அப்புறோந்தா தூங்கி எந்திர்ச்சு வராங்க தோழி நீங்க ரெஸ்ட் எடுங்க வேணான்னு சொல்ல ஏன்னா அவுங்களு கஷ்டப்பட்டு வேல செய்யறவங்கதா அதுக்காக ஒன்ற மண்நேரோ அப்டிலா எடுத்து குறது தப்பு தான தோழி
அதுதா என்ன சொல்லனோ அதுக்குதா என்ன பண்ணுவாங்க வீடு கட்றவுங்கலா மேக்ஸிமம் வந்து பக்கத்துலயே நின்னு வேலய வாங்குவாங்க அ அப் டிலா வந்து ஒரு கொஞ்ச நேரோ ரெஸ்ட்டு குடுத்துட்டு ஏதாவது இப்போ ஒரு பக்கத்துல கால்ல இர்ந்தே அவுங்க பக்கத்துல ஒரு ஆள் நிக்குறாங்க வெச்சுக்கோங்க இப்ப அவங்க சாப்ட போற நேரோ அப்டீன்னாக்கா அந்த சாப் கூட பொறந்தவங்க வீட்ல வுட்டுட்டு அவுங்க போயிருவாங்க போயிட்டு திரும்ப ஒரு ஹாஃப்னாரோ ஒன்னாரோ கழிச்சி திரும்ப இந்த எடத்துக்கு வந்துறுவாங்க ஏன்னா ஐ அவுங்க போன நேரத்துலயே இவுங்க சாப்புட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க அவரு அதிகமா ஒரு மண் நேரோ தாராளமா அவுங்க ரெஸ்ட் எடுத்துக்கலா தப்புக்கெடயாது நம்ம அந்த பக்கத்துல இருக்குற வரைக்கு தா அவுங்க வந்து அந்த மாரி அவுங்க ஃபாலோ பண்ணுவாங்க வந்துட்டோ அப்டீன்னா ஆ அந்த மாரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க அ உண்மையாலுமே நானே நறைய பாத்துருக்கே இந்த கொத்தனாருலா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேல வீட்ல பண்ணணோனா கூட போட்டு இழு இழு இழுன்னு இழுப்பாங்க
இப்ப பாத்தீங்கன்னா தோழி பெயிண்டர் கரெக்டா வந்துருவாங்க தோழி அவுங்குளுக்கு ஒம்போதரைக்கு இல்லன்னா ஒம்போதர பாட்டு போட்டுட்டு ஜாலியா பேசிட்டு தா வேல செய்றாங்க ஆனா முடிக்குறதே தெரிய மாட்டேங்குது தோழி கடகடன்னு முடிச்சிடுறாங்க இன்னு கொத்தனார் வேல இருக்கு தோழி அதா அவுங்க கேக்கறாங்க நேத்து கொத்தனாரவுட்டோ இந்த இந்த அடுப்பாங் கரைக்குல்லா அ கடப்பா கல்லு போடுவாங்கல தோழி செல்ஃபு கட்டி தருவாங்கள தோழி அத இத கரெக்டா சொல்லிருந்தான் தோழி அது நேத்தி அவ்ங்க வர்ல அப்பற இவ்ங்க பெயின்டுக்காரவ்ங்க வந்துட்டாங்க என்ன தோழி பண்ணுவாங்க அப்பற பெயிண்டயாது அடிச்சு முடிக்கலானு அடிச்சாங்க இப்ப திரும்ப இன்னைக்கு கொத்த னாரு வந்து வேல செஞ்சா அந்த எட ஒங்களுக்கு ஆ கொஞ்ச பாதிப்பு ஏற்பட தானே செய்யு ஆ இப்ப திரும்பி என்னாங்க சார் இந்த மாரி பண்ண சொல்றாங்க இன்ஜினியரு அப்டின் நம்ம என்ன பண்றது இன்ஜினியரு அப்டி சொல்றாங்க யோஸ்ச்சு பாருங்க இப்ப திரும்பி இன்னைக்கு கடப்பக்கல்ல ச்சாங்கனா அந்த எட அழுக்காகு திரும்பியு அந்த எடத்துல பட்டி பாத்து பெயிண்ட் அடிக்கிற மாரி இருக்கு அந்த மாரி தோழி இந்த எலக்ட்ரிஷன் காரவ்ங்க வந்தாங்க தோழி ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓட்ட போட்றேன் சொல்லி ஆ அந்த ரூமு உள்ளாரையே ஓட் ட்ட போட்டு வுட்டாங்க தோழி சேத்து கிச்சனுக்கு ரூமுக்கு சேத்து இந்த மாரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நடந்துட் ட்டு தோழி எத்தனவாட்டி அவ்ங்க அலட்சியமா பண்றானா தோழி நல்ல ஆளுங்ளா அனுப்பல தோழி ஆனா சின்ன பசங்களே அனுப்பி ரொம்ப அலட்சியமா பண்ணி வுட்டு போய்ட்டாங்க
நீ எல்லாத்தையு சேத்து ஒரேடியா நீங்க வேல பாத்துட்ருக் ஒரு வேள
இப்ப என்னனா இப்ப ரெண்டாவ்து ரூமு இருக்குன் வச்சுங்களே ரெண்டாவ்து ரூமுக்கு பின்னாடிதா இப்ப வந்து க்கு அடுப்பாங்கற வருத் ரு அப்ப வந்து அந்த எலக்ட்ரிஷன் ஒர்க்கு இந்த இ இந்த கிரைண்டருக்கு மிக்சிகுலா இது ஆ வ இது குடுப்பாங்கள தோழி ஆ அதுக்காக குடுக்குற த்துக்கு போட சொன்னா இவ வந்து சேத்து ஒரேடியா ஓட்டைய போட்டு விட்டா தோழி அது என்னனா ரூம பாதிச் ச்சி அத திரும்பி சிமெண்ட் போட்டு திரும்பி பட்டி பாத்து பெயிண்ட அடிச்சு வச்சா திரும்பியு அதுக்கு பக் பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டைய போட்டு விட்டு போயிட்டா இதெல்லா வந்து பேசிகிட்டு பண்ணதுனால இந்த நெலம இப்ப அதனால இப்ப திட்டி இவ்ங்க இது பண்ணி வெச்சிருக்காங்க தோழி இன்னு நம்ம நெறைய பகிர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி
ஆ அவிங்கன்க்ள்ட்ட கேளு
ஆ